ஹலோ
கேக்குதா சொல்லுங்க
ம் கேக்குது சொல்டுமா
ஆ
நா வந்து எப்போதும் உ முன் உனக்கு முன்னாடிதா இருப்பேன் ஆனா என்ன உன்னால ஆனா நீ நீ வந்து என பாக்கவே முடியாது
பாத்து
வேற வேற நா உனக்கு முன்னாடிதான் இருப்பேன் ஆனா உன்னால என்ன பாக்கவே முடியாது நா முன்னாடிதான் இருப்பேன் உனக்கு முன்னாடிதான் இருப்பேன் உனக்கு தெரியும் நா யாருன்னு உனக்கு தெரியும்
ம்
ஆனா உன்னால பாக்கலாம் முடியாது
காத்து தா பாக்க முடியாது ஆனா அதுக்கு என்ட்ட இருக்கறது தெரியும்
வேற வேற
ஆவி ஆத்மா பேய் பிசாசு
சொல்லு நீ நீ சொல்லுமா நீ சொல்லு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாத்தையும் சொல்லு
உனக்கு என்ன எல்லாம் விசிபிள் தான் நான் விசிபிள்
ஆனா அது அது அது உன்னால வந்து எப்டி அது மேல ஒரு ட்ரஸ்ட் தான் வைக்க முடியுமே தவிர உன்னால அது இப்டித்தான் இருக்கும்ன்னு சொல்லிட்டு உன்னால இதுவே பண்ண முடியாது இப்டித்தான் இருக்கும் அப்டின்னு சொல்ட்டு
நம்பிக்கை
ஆ அப்டின்னு அது இருக்காது அதுல ஏன்னா நடந்து முண்டு முடிஞ்சதுல உனக்கு வந்து தெரியும் நடக்க போறது பிரசன்ட் அது வந்து உனக்கு எதிர்பார்ப்பே இருக்காது
ஃபியூச்சர் ஃபியூச்சரா
ஆமா
ஓ அது எனக்கு முன்னாடிதான் இருக்கும் பட் ஆனா என்னால
பாக்கவே முடியாது ம்
ஆமா எனக்கு முன்னாடிதான் என் ஃபியூச்சர் கரெக்ட்டு கரெக்ட்டு
ம் சேரி
ம்
செரி எது அதிகமா எடுத்தா அதிகமா பின்னால விடப்படும் அது என்ன
புரியல
நெய் அதிகமா எடுத்தனா உனக்கு பின்னாடி அதிகமா வந் என்னது விழுந்துட்டே வரும் ஆமா விழுந்துட்டே வரும்
எனக்கு இது சா இன்டெக் இன்டேக் சோறு
அது மட்டும் இருக்காது அதே மாரி வேறனா இருக்கும் பாரு
ஆ ஜூசு
ஆ ஜூசு சொல்லு
வேற என்னது
ம்
தெரில முடி
ஆ புட் பிர்ண்ட்டு
ஆ
காலடிகள்
அது என்னது என்ன சொன்ன
அடிகள் அடிக இப்ப நீ செருப்போட்டுன் நடந்து போற மண்ல பின்னாடி என்ன இருக்கு
ஃப்ரெண்ட்டு அது இல்ல அது இல்ல கொஸ்டின் கொஸ்டின் கேக்குற
நீ அதிகமா எடுத்துப்ப ஆனா உனக்கு பின்னாடி விட்டிக்குனே வருவ
ஓ இது நீயா கிரியேட் பண்றியா இல்ல டி
ம் நா கிரியேட் பண்றனாலதா இவ்வளோ மோசமா இருக்கு
அப்ப நீ கிரியேட் பண்றதா இது பேரு விடுக் ப்ப நானு அது என்னடா கன்டன்டு இல்லாம வருது
ஏய் நா கிரேட் பண்ற பட் வந்து கொஞ்சோ அப்ப நா கேட்டுது அதெல்லா வெச்சு கிரேட் பண்ற சேரி
சேரி எது எது எது
ஆ சொல்லு
நம்மள மாரிதா இருக்கு
ஆ
இது கடினு வெச்சுக்கலா விடுகதன்னு வெச்சுக்கலா
ஆ சேரி
நம்ள மார்தா இருக்கு
ம்
ரெண்டு கை ரெண்டு கால் பட் ஆனா அதுக்கு உயிரில்ல அது என்ன
ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு ஆனா அதுக்கு உயிர் இருக்
நம்மள மாரி இதா இருக்கு
நம்மள நம்மள மார்தா இருக் க்குமா பாக்குறதுக்கு
ஆ
இதுவே அந்த என்னது அந்த மேக்சுலெல்ல அந்த பொம்ம ஒண்ணு நக்குமே அதுவா
மேக்ஸ்சுன்னு கெடையாது பொம்ம அவ்ளோதா ஆ பொம்ம அது என்ன மேக்ஸ்ல இருக்கு பொம்ம
அந்த பொம்மைக்கு டிரெஸ்ல்லா டிரெஸ்ல்லாம் பண்ணுவாங்கல்ல சோ எனக்கு டக்குன்னோ ம் அ டக்கு அங்க வேலை செய்யிறாள் தாட் எப்பவுமே அங்கதா போவாங்க அதுக்கு ட்ரெஸ்சு மாத்திகினே இருப்பாங்க அந்த பொம்மக்கி
ம்
சேரி அஞ்சு பூனைங்க அஞ்சு எலி அன்னு அஞ்சு நிம்ஷத்துல பிடிச்சா நூறு பூனைய நூறு எலிய எத்தின் நிம்ஷத்துல புடிப்பாங்க
நூறு நிம்ஷு ட்ல புடிப்பாங்க
பிக்ஸ் பண்ணில்லாமா
அஞ்சு எலிய அஞ்சு பூனைய அஞ்சு நிம்ஷத்துல புடிச்சா அன் நூறு எலிய நூறு பூனைய நூறு நிம்ஷத்துல புடிக்கலாம்
அப்டியா இதுக்கு பேர்தா தற்குறிங்க தற்குரி அஞ்சு நிம்ஷந்தான்
யேன்
நூறு எலிக்கி ஒரு எலிக்கி அஞ்சு நிம்ஷத்துல நா ஒரு எலிக்கி ஒரு நிம்ஷத்து தான் இது பண்ணிருக்காங்க
ஆ
இது நானா கிரியேட் பண்ணதுல்ல கூகுள் குடுத்துச்சு மாமா எது எப்டி இரு அதுகிட்டயே எக்ஸ்பிளனேஷன் கேக்குறே இரு
ம்
இரு கேக்குறே சொல்னும் இதுக்கு மட்டு எக்ஸ்பிளனேஷன் குடுன்னு ம் ம்
அதுக்குதா நம்ப கூடாது
ம்
யாரு நம்ப கூடாது
ம் சொல்லிச்சு சொல்லிச்சு
ம்
ம் கரெக்டாதா சொல்லிருக்கு நூறு பூனை ஒரே நேரத்துல எலிய புடிச்சிரும் அப்டி பாக்கம்போது அஞ்சு நிமிஷம் தானே ஆகும்
புரில
அனுப்புரியா ப
ஓ அ ஒ அ நீ இன்னா சொன்ன அஞ்சு பூனை அஞ்சு எலி பூனை அஞ்சு நிமிஷத்துல எலிய புச் சுடும் சொன்னியா
நா கேள்வி கேட்டதே அப்டிதா கேள்வியே அதுதான் அஞ்சு பூனை அஞ்சு எலி அஞ்சு நிம்ஷத்துல புடிச்சிச்சு
அக் அவோ அஞ்சு நிம்ஷத்துல புடிச்சுட்டா புடிச்சுட்டனா நம்ப புடிச் சுட்டான்னு நெனைச்சே நானு நீ பூனை எலிய புடிச்சட்டா நீ மென்ஸ் சன் பண்ணிருக்கணு
ஏய் அது அப்பல்லாம் அதுதான் அதுதான் ட்விஸ்டே அங்க நீ கூட லைட்
கொ கொஸ்டின் சொல்லனும் நீ என்ன எப்படி கேக்கணும்னா அஞ்சு நிமிஷத்துல இது பாரு நீயே நீயே யோசிப்ப பாரு அஞ்சு எலி அஞ்சு பூனை பூனை அஞ்சு நிமிஷத்துல எலிய அஞ்சு எலிய புடிச்சிச்சு அஞ்சு பூனை அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு எலிய புடிச்சிச்சுன்னா நூறு பூனை நூறு எலிய எப்படி புடிக்கும்னு நீ கேக்கணும்
ஏய் அங்கதான் என்ன இப்படி சொன்னா அப்பே நீ ஆன்சர் சொல்லிடுவன்னு சொல்லிதான் இந்த கூகுள் எப்படி நம்ம கேட்டிருக்கு அஞ்சு பூனை அஞ்சு எலி அஞ்சு நிமிஷத்துல பிடி பிடிச்சிச்சுன்னா நூறு பூனை நூறு எலிய எத்தனை நிமிஷத்துல புடிக்கும்
கூடு அதான் ஒரு ஒரு பூனை ஒரு ஒரு எலிய மொத்தமா சேர்த்து அட்ட டைம்ல அஞ்சு நிமிஷத்துலயே புடிச்சிரும் ஓடா இதா அத பத்தி கேட்காத மூலைய யோசி இப்ப கூட நீ மூளைய யோசிக்காம என்ன பண்ற நான் எவ்ளோ கூகுள் ஒன்னாச்சு கூகுள் போட்டேனா மூலைய
அப்படியா எனக்கு மூல ஒன்னு மூளை ஒன்னு இருந்தால் நான் வந்து ஏன் யோசிக்க போறேன் செரி மூணு பேருக்கு ரேசு ஓட்ட பந்தயம் ஓடுறாங்க
ம்
ரெண்டாவது ஓடுறவங்க இடத்துக்கு பின்னாடி இருக்கறது வருது ஓடி இப்போ ரெண்டாவது எந்த இடத்துல இருக்கோம்
மூணாவது இடத்துல இருக்கோம்
கரெக்ட்டு
ஏய் அதான் அங்க கிளாஸ்ல கெட்டவரு
ம் ம் நீயே தான் கேளு
என்ன அது என்ன கேக்கலாம் ம் அல்ல முடியும் ஆனா கில்ல முடியாது அது என்ன
அல்ல முடியும் கில்ல முடியாதா
ஆ
கடுகா
அல்கி கடுக்கு கில்ள்ளுன்னா புடிக்கு புடிக்கு இப்பிடி நமக்கு இப்பிடி இப்பிடி கிள்ளி தான அது எடுப்போ
கிள்ளி ஏறப்
ஆமா இப்ப நீ அப்பிடிக் அப்பிடியே அஞ்சு வெரல போட் த் அள்ளி எடுப்ப இப்ப நீ கொ கொழம்புல போடற ஸ்பூன் இல்லன்னா நீ எப்பிடி போடுவ சும்மா கொஞ்ச
அது ஒன்னா எடுக்க முடியாதுல்ல அதுக்கு குரூப்பா தான வரு அப்பகூட
அது ஒன்னா இப்பிடி நீ கிள்ளற கிள்ளி பா கடுவு கிள்ளு உ கையில வருதா பாரு
யே கிள்றதுனா கிள்றதுனா இதுவு ஒரு கீ கீரை கில்லறது அது மாரிதா கிள்ள
ஏ அது இல்ல இப்ப நீ என் தொட இப்பிடி புடிச்சா கால் வருதுல ஏ கையில புடிச்சா கிள்ள புடிச்சா வருதுல்ல கிள்ள முடியிற பொருள் இப்ப ஒரு கட்ட கூட நீ உன்னால கிள்ளு முடியு ஏன இப்பிடி புடிச்சா அது வரு கையில நி்க்கு கடுக்கு கையில நிக்கு அந்த மாரி ஆ கிள்ள முடியாது த அல்ல முட்
சேரி நா உன் கிட்ட ஒண்ணு கேக்குறே
ஏ பஸ்ட் இதுக்கு பதில் சொல்ட்டு போ இது பதில் சொல்லு பஸ்ட்டு
அதுவா தெரியல
ம்
தெரியல
யோசிக்காமயே தெர்ல தெர்ல சொல்லு
ஏ சொல்லு தெர்ல
தண்ணி
நா தண்ணிய தவிர எல்லாத்தையு உன்னால கிள்ள முடியு பவுடர்ல இந்து ஏன்னா இப்பிடி நீ கிள்ளி தானே எல்லாரு இப்ப விபுதில்லா வைக்கிறவுங்க இப்பிடி கிள்ளிதா வைப்பாங்க
ம் ம்
ம் கடுகு எடுக்க முடி உன்னால ரெண்டு வெரல எடு
ஒன்ன சேரி அதே கேக்குறே ஒன்ன கிள்ளிகின்னே இங்கியு இருக்க முடியு
ஆ
ஆனா அது எடுக்கவே முடியாது அது என்ன
கில்லி மே தெரியாதுக்கா அல்ல முடியாதா
கிள்ளிகின்னே இருக்க முடியு ஆ உன்னால அல்லல்ல முடியாது
ம் ம் காத்த கூட கிள்ள முடியாது அல்லவு முடியாது